ம் கேக்குதா
என்ன பண்ற என்டா பண்ற சாப்ட்டியா
ஆ இப்பதா சாப்ட்ட கரெட்டா சாப்பட்டு வந்தோனே ஃபோன் அடிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு
என்னாஸ் என்ன சாப்ட்ட
இட்லி அப்பறோம் கார சட்னி
ஏய் மதியான்த்துக்காடா
சொல்றா மதியானத்துக்கு இட்லி கார கொழம்பு டே நான்வெஜ் எதுமே இல்லயா
ம் அதெல்லா கெடையா
ம்
அதான் வீட்ல முன்னாடி செஞ்ட்டாங்ளே பிரியாணி
சோரலி விழாத்து போல கால்லயா
இன்னிக்கா
மே அன்னக்கி மெய்ன்னிகா அது எத்வனு நாங்க போய் சாப்ட்டோ வந்துருதோம் என்ன விட்டு போனீங்களா அங்க
ஓ அப்ப சாப்டுவிங்க நீங்க நீ நீ சாப்டுவிங்களா
அது தெரில ஆ டவுட்டுதா நா யார்னே ஆ மொதயே அதாண்டா கேட்ட ஆமா அதயா
சாப்பிட மாட்டீங்கோ நா வறாதாம்போது போய் சாப்ட்டு வந்துருவீங்கோ
ஒனக்கு உன்னோட பேட் லக்
பேட் லக் தா
ஆ
சரி பாக்கலா வாறே எத்தனை மணிக்கு
மூணு மணிக்கு வெளாண்டோ
சரி
ம் சரினா உங்க காலேஜ் என்ன எப்படிக்குது காலேஜ் இப்ப காலேஜா ஏய் எனக்கு அத பத்தி தெரியாது சொல்லு நா வேற காலேஜுல படிச்சே நீ வேற காலேஜல படிச்ச
அத பத்தி சொல்றது ஒண்ணு இல்ல
டேய் கொஞ்சோ கொஞ்சோ பில்டப்பா சொல்றா என்னடா உங்க காலேஜ் பத்தி உங்ளுக்கு கொஞ்ச பில்டப் உத்து கூட பண்ண முட்லயேடா
விண்டா பொத்து எல்லா பண்ணமுடியாதுடா காலேஜ்ல அந்த அளவுளா ஒன்னு கெடையாது டா பெரிஸ்சா எதும் பண்லடா
ம் சரி உங்க காலேஜ்ல ஆ ஆ உங்க காலேஜ்ல கேட்டலா இருக்குமா இல்லையா கேட் கேட்
கரி கேட்டா இருக்கு
விதி கேட்டதுமா
ம் ம்
இப்ப நீங்க காலேஜ் கட் அடிச்சு வரனும்னா கூட வர முடியாதுலா
ஏய் கட்ட அடிக்கதா எல்லாமே பண்ணலாங்க அது
அப்ப கேட்டு தாண்டிதான வர முடியு செக்கிருட்டி எதுமே கேக்க மாட்டா
அவனா கேக்கதா
ஆ ஆ ஆ பெஸ்டா
அதா எ எங்க காலேஜ் எல்லா கால்ல பா பா கால்ல ஒம்போது மணில இருந்து ஒண்ணு ஒரு மணி வரைக்குமே போயிட்டு போயிட்டு வந்துனு இருப்பாங்கடா
ஆ அதா கேக்குறதுக்கு ஆள் இல்ல கே கேக்குறதுக்கு ஆள் யாருமே கெடையாது கேட்டா அவ்ளோ தா
சண்டதா
நாளைக்கு போடுவிங்களா சண்டைங்களா காஸ்தலன்ன கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா
பாக்கலா நாளா எதுவு பேச மாட்டே நீங்க வேணா பேசுங்கோ காஸ் வாங்
ஏய் நாளைக்கு நா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அட்மிஷன் பாத்து போய்றுவேடா வந்தா நா வந்துடுவே செய்யுமாந்தானா
டேய் என்னடா இப்டி சொல்றீங்க வரமாட்டியா அப்போ
வந்துடு வாட்டன இடோ சாய இடம் வந்து நானு
வீட்டுக்கு வந்தவர் தான் ஸ்ட்ரெயிட்டா அங்கே வந்துங்க
வீட்டு வந்துருவாங்க
ம் எத்தன மணிக்கு வருவீங்க
ஏ நா வந்துருவன்டா மூணு மணி நால மணிகுலாம் வந்துட்ட நம்போ பஸ் கச்ச கூட வந்துருவ அப்பயே
பைக்லா கெடையதா பஸ்ல போறீங்ளா
பஸ்ல தான் போய்ட்டு வரனு பைக்ல எங்கடா போ முடியு டே நீயே சொல்லு பைக்ல எங்கடா போயிட்டு வர முடியு
நாளைனா என் கூட வருவீயாப்பா பகல் மட்டு வரைக்கு
தெரியல பாக்கலாம் நா இன்னிக்கி முடிவு எடுப்போம் போலாமா என்னைக்கு போலாம்னு கேப்போம் ஏன்னா நாளைக்குதான் ஓப்பனே ஆகுது அட்மிஷனு உ அ பாக்கலா
நாளைக்கே போனாதா எதுனா கடைய போய்ச்சான்லா தெர்ல
டேய் அட்மிஷன் நாளைக்குதா ஓப்பனே பண்றாங்களாம் சேல்லு எப்டித்த மக்கு தெனங்க நாளைக்கு ஒரே நாள்ல எப்டி அட்மிஷன் ஃபுல் ஆய்டுன்றதாருக்கு
ஏ கரெஸ்ல்லா பாட்டு ஃபுல்லாய்டுன்டா கரஸ்ஸொல்லா தெரியாத
ஆ
எத்தன பேருப்பாங்க உங்க மாரியா
ஓ ஏ கலர்ஸ்ல நீ எத்தின்னி வேனா போட்டுக்கலாம்டா
அதுக்கெல்லா இவி இத்தன பேர் தா அப்டிலா கெடையாதா
அப்பின்னு பேர்லா இல்ல கத சொன்னின்னா வீட்டு என்னா ஒண்ணும் உன்ன கிளாஸ்ல வச்சா படிக்க வைக்க போறான் நீ வேற வெறு எக்ஸாம் மட்டும்தா எழுத எக்ஸாம் வெதென்னு எக்ஸாம் மாட்டாதா எழுதனு அது கூட சனி கிழம ஞாத்தி கிழம தா
ஆ
அந்த டைம்ல காலேஜ் ரெகுலர் காலேஜ் கூட இருக்காதுடா அவளேதா அந்த சைட்ல கூட
சனி அனுவத்தியாமே சனி அனுவாத்தியம் போய் எழுதுவீங்க எக்ஸாமு
ஆமா
ஓ ஓ பரவல்லயேப்பா
ஆன்லைன் கிளாஸூ
ஆன்லைன் கிளாஸ் நடக்குமா
க்கு டெய்லி ஆன்லைன் கிளாஸ்ஸு எப்ப போவோம் எ
எப்டி அதுக்கு அட்னன்ஸ் அட்னதுனக்கு தானே அதுக்கு
ஆ அதெல்லா கெடையாது
உ இஷ்டோ அட்டண் பன்றதுனா அட்டன் பண்ணு அட்டன் பண்ணலனா போலா
ஆமா நம்ப இஷ்டோதா
நோ நோ இன்னைக்காச்சு அட்டன் பண்ணுவியா
ஆகலான்னோனோங்கோ அ
வாங்க பாமா
ம் வேலைக் போயிட்டனா எப்டி அட்டன் பண்ண முடியு
ஓஹோ அட்டன் பண்ணாதாத் தெரியு என்னாலா சப்ஜெக்ட் இருகுதுனாத் தெரியு
அது எல்லா கரக்ட்டா அவங்க்ட அவங்களு அனுச்சிட்டுவாங்க பி எஃப் பண்ணி அம்ச்சுட்டுவாங்கதா அப்ப அப்ப ஆ நோச்சல்லாம சொல்லுவாங்க தோ அப்பதா கரக்டா எடுக்கே
பரவால எப்படியோ பாஸ் பண்ணி விட்டுட்ட அரியர் எல்லா க்ளியர் பண்ணட்ட கட்சியில
தா பர்ஸ்ட்டு கிளியர் பண்ற ஏன்னா ரெகுலரு காச எலா விட பாத்துக்கலா நீ ரெகுலர் கொஞ்ச க்ளியர் பண்ணு
அடிய பண்ணா போகண்டாப்ப எப்படியுமே நாப்பயே சொன்ல்ல மேக்ஸ் மட்டுந்தாண்டா நீ வச்ச வப்ப நா நா நா எனக்குலா ஸ்டாடிங் ரெண்டு மாக்ஸ் இருந்துச்சுனா எ போலம்பிந்த
அப்டியே பாத்துக வுட்டாங்கோ பாத்துக வுட்டாங்கோ அப்டியே பாத் பண்டனா நா என்ன பண்ணு
அது வந்து அசீர்ல போயிட்டு வொக்காஞ்சி சார் வந்து ஓரு‌சார் வந்து நல்ல சாருவந்தாரு அவுரு வந் அவுரு ன்னா சொல்லுவா சொல்லுவாருனா பாத்துக்குல அப்டி சொல்ட்டாரு அது வெளிய நின்று பாப்பாரு யார்னா வராங்களா இன்ஸ்பெக்க்ஷனகுனு பாத்து நாங்களா அப்டியே எழுதிடுழோ எப்பா தப்புச்சண்டா நாங்களா ஜாலியா
ம் ஹும் நீ எழுதிடுவீங்கோ இப்போ எங்க காலேஜ்ல அறியர் வெச்சவனாவே தெரியு அறியர் வெச்சவனே படிக்காதவங்கள தா இருப்பாங்கோ
ஆ
அப்டினுக்கும் போது யார பாத்து எழற்து அவுனுங்களே என்ன பாத்த எழதலாமானு பாத்து இருப்பானுங்கோ
நீ கொஞ்சோ பச்சினு போயிடு மேக்ஸ் மட்டு உகாந்தா டேய் என்ன மேக்ஸ்ல வச்சுதா பேரன்ஸ் மீட்டிங் வெச்சாங்கடா எங் காலேஜ்ஜில என்னாத்தெர்ம்மா சொல்டாங்க எங் மேமு பய எல்லாமே கர்ட்டாதாகிறா மேக்ஸ்ல மட்டுந்தா கொஞ்ச இதுவாகிறா டூயூசன்ஸ்ஸெ டூயூஸன் சேத்து வுட்டுருங்கோன்றாங்கோ வொன்னா இது ஆ இல்ல போங்க
யாரு கூட்டுனு போன பேரன்ஸ் மீட்டிங்க்கு ம் நா சொன்னாரு உங்க டேடியி
என்னுமேலபா நம்மோ நம்மோ சப் நம்ம நம்ம சப்போர்ட் டாடி அவுள்தா
நா பேஸ்னாலு கேட்னு வந்துருவாரு எது சொல்ல மாட்டாரு
ஆ‌ஆ எங்க மேம் ஒரு மேம் இருக்கறாங்க வாணின்னு ஒரு மேம் அத வந்து டென்ஷன் பார்ட்டி
ம்
கிளாஸ்ல மதிக்கங்காதவனுங்கல வச்சு செய்யு பேரன்ஸ் மீட்டிங்ள நம்ம வந்து மிடில் நாங்க நாங்க வந்து ஒரு நாலு பேர் மிடில் பெஞ்சு நாங்க ன்ன பண்றாலு அவுங்ளுக்கு எதுவுமே தெரியாது ஒரு வாட்டி அப்டிதான்டோ பிரமு லேபுக்கு ஒருவாட்டி வந்தா டே தம்பி எந்த கிளாஸுன்ங்கோ மேம் நா இந்த கிளாஸ் தா மேம் நா இந்த கிளாஸ்ல பாத்ததே இல்லன்டாங்கோ
ம்
நா எப் மேல சுத்தினு எல்லாமே ஷ்டன்னு என் ப்ரெண்டுல்ல டே எந்த கிளாஸ்டா தம்பி ன்றங்கனுங்க எ ஃப்ரெண்டு வந்து மேம் கேக்கறாங்களா வெளியே போடான்றா எ ஃப்ரெண்டு ன்டா இத்தினி வருஷமா பழகன நீயேமறந்துட்டனா எப்புறான்னே ஆச்சு எனுக்குலா ம் அதுக்கத்து ஆகாஷ் வந்தா. ஒருவாட்டி ஆகாஷ ன்னா தெர்மா வந்து வந்து எதோ சைய்ன் வாஙகற்த்துக்கு வந்தா
திர்நாவுக்கரசு
ஆ
வந்தா எதோ சைன் வாங்கற்துக்கு வந்தா போலகிது சைன் வாங்கற்துக்கோ ஏதுக்கோன் தெர்ல வந்தா
ஆ
வந்து மேம் கிட்ட சைன் வாங்கினுகிறா அப்ப வந்து கை காமிச்சு அப்டியே பேசிக்கிணு
அதுக்கத்து எங்க மேமு எங்க மேமு ஆகாஷாங்க கிளாஸ் மேமு ன்னா பண்ணிகிறாங்கோ
ம்
மாட்ட பிளான் பண் நாங்கப் எப்மே பிளான் பண்ணீதா லீவ்ப் போடுவே இந்த சனிகெழம் போவே மாட்டோ ஆகாஷ்லா சொல்லிகிறா மேம் பைக் எட்னு வர மேம் கிட்ட எ அது திரும் வெள்ளிகெழம அன்னைகி ஆகாஷ் நாளைக் வர மாட்டேன்டா அவுங்ளே கேட்டுகிறாங்கோ அதுகு வந்து ஆகாஷ் வந்து மேம் பாக்கலான்ட்டா எங்க மேம்மு அன்னைகு அ அதே கிளாஸ்தா இங்குது அ அது எத்துதே ரெண்டு பேது ஒதே ஊதுதான் கேட்டுச்சி மேம் எங்க மேம் வந்து வே கேட்டாங்கோ அப்ப நீதானே பைக் ஏத்துனு வந்தே
ம்
மேம் எனகு எ எவ்ளோ வேலகு உங்குளுகே தெரியு போத வேல்லாங்குது அதிகமான்ட்ட
ம் ம்
ஆ இந்த எதோ சொல்ற தினேஷே போ போ எதோ சொல்ட்டு தப்பிக்கீறீங்கோ சனிகெழமனா காலேஜே என்னிகுமே வரத்தில்ல நீங்கோ அ
ம் ஆ இப்ப எப்டி இப்ப எப்டி நீ வர்லனா அவுள்தா அவுங் கூட போ காலேஜுக்கு அவுங்ளா
அவுன் டே எப்போ லிவ் போட்ருவான்டா அவுனுக
ஆஹ இப்ப நீ லிவ் போட்டா இப்ப நீல் நீ லிவ் போட்டா அவுங்ளு லீவ் போட்டுதா ஆவுணுல்ல
ஆமா ஏனம் எக்ஸாம் டைம்ல மட்டு யார்தோப அவுங்க அப்பா பைக நேரத்த போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வருவானுங்கோ
ம்
ம் இப்போட சனிகெழம காலேஜ் வெச்சுகிறாங்கடா இந்தர் அந்த
ம்
ம் நாங்கனாப் பண்ணு அ இ ஆகாஷ்ட்லா ஆகாஷ் சுகுமாலா லிவ் போட்டு
ம்
நேத்து நேத்து நேத்து காலேஜ் ஆம் பாத்துக்க எவ்ளோ பெஸ்ட்டு குடுறாங்கன்னு
ம்
ஆ இந்த மேர்லா யார்னா கொடுப்பாங்களா இந்த மேயி யார்னா லீவ் போடாம இரு சொல் லீவ் போட்னு இருப்பாங்களா நா மூனு வருஷமா சனிகெழம் போல எங்களால ஆகாசும் முனேஷும் சனிகெழம் போல யாருமே போமாட்டாங்கடா சனிகெழம் நாளே எக்ஸாம் மட்டுந்தான்டா போய் எழுதிட்டு வருவானுங்ளே
சார் சார்
சேர் நாப் பண்ண இரு
ம்